ஹலோ
ஆ கேக்குதாமா
கேகுதா கேகுதா
ஆ எனக்கு கொஞ்சோ பிரேக் ஆகுது லைட்டா
ஆ இப்போ ஓகேங்களாக்கா
ஆ இப்போ ஓகேம்மா அப்றோ எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
ஆ அத அ எந்தா
ஓகே ஓகே என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சி பேசி
என்னக்கா ஒரே பிஸியா இருக்குக்கா எங்க நம்ம ஃப்ரீய இருந்தா தானக்கா கால் பண்றோ ரொம்ப நாளா நெனச்சிட்டு இருக்கே உங்கள கூப்டணுனு முடிவே மாட்டேங்து அதா இன்னிக்கு கொஞ்சோ ஃப்ரீ கெடச் து நெனைக்காம எப்டி மறந்துட முடியுமா
ம்
என்ன நாளைக்கு பங்க்ஷன் இருக்கு தாக்கா சரி பங்க்ஷன் போலானு இல்ல இன்னிக்கு ஃபிரீ தாக்கா நானு காலைலே பர்ச்சேஸ் எல்லா பண்ணிட்டு வந்துட்டே நாளைக்கு எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கா
ஓக்கே ஓக்கே
ஓ அப்ப பங்க்ஷன் போறதுக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்காக போய்ருந்தே இப்பதா நா வந்தேன்க்கா
ஓக்கேமா ஓக்கேமா அப்றம் பசங்கல்லா தூங்கிட்டாங்களா
ஆ பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வுட்டாச்சுக்கா ஸ்கூலுக்கு போய்ருக்காங்க இனி வந் து தா நமக்கு வேல கொஞ்சோ ப்ரீ கிடச்சுதா செரி அதான் கூப்ட்டேன் இனி வந்துட்டாங்கன்னா நமக் வேல டைம் கரெக்டா இருக்கு ஈவினிங் டைமு
ஆமா கரெக்ட்டு தா
ம் அங்க பசங்க எல்லா போய்ட்டாங்களா ஸ்கூல் போய்ட்டாங்களா
அல்ல ரெண்டு பேருமே போயாச்சு பாப்பாக்கு கொஞ்சோ ஃபிவரிஷாருக்கு கேக்க மாட்டேன்ட்டு போகுது
அப்டியா
ஆ
ஓ ஓகே வேலையெல்லா ஆய்டுசாக்கா
ஆ இனி அ இனிமேதா செய்யணு ஆ காலைல வந்து ரசோ வச் சி அ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி குடுத்தாச்சி ஏன்னா அவளுக்கு கோல்ட் ஆய்டுச்சு ஓவரா செரி
அப்டிய ஆ அப்ப கோல்டுக்கு ரசோ நல்லத்தா ஆங்க்கா ஆமா ஆமா ரசோ நல்லது கோல்டுக்கெல்லா நெறய குருமுளகல்லா நெறய போட்ருக்கா பெப்பர
ஆமா ஆமா அதுலா அத போட்டு பண்ணி குடுத்தாச்சி இப்ப மதியத்துக்கு கீர வாங்கிருக்கு அ அது ஆ ஆமா கீர கூட்டு மாரி வச்சிட்டு
ஒ ஓக்கே ஓகே ஓகே எப்டி பருத்தம் போட்டு வெக்கிற தானேக்கா பருப்பு போட்டுதானே சமைக்கிறது அப்டிதானே
ஆமா ஆமா துவரம் பருப்பு துவரம் பருப்பு இருக்கு
ஆ
ஹலோ ஆ அதுதா போட்டு நீங்க எப்டி பண்வீ
ஒ நாங்களு அதே மாரிதாங்க்கா நாங்க கொஞ்சோ கொழம்பாட்டோ கொஞ்சோ தண்ணியாட்ட வெச்சிருவோ ரொம்ப கட்டியாயிருக்காது கொஞ்சோ தண்ணி மாதிரி வெச் துக்கு போனாங்க இதே மாரிதா நீங்க சொன்ன மாரி பருப்பு நல்லா குக்கர்ல வேக வெச்சதுக்கப்பறோ ஆ தேங்கா பச்ச முளகா அ ஜீரகோ இதெல்லா இருக்குல்லக்கா அதெல்லா அரச்சி அதுல மிக்ஸ் பண்ணிக்குவோ அப்றோ வந்து மொள மொளகா மொ மொளகாய்த்தூள் அப்றோ கொஞ்சோ லைட்டா மஞ்சள் தூளு போட்டு உப்பு சேத்து அதுக்கப்றோ இந்த எல இருக்கில்ல கீர அதையு நல்லா அ அதையு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்ருவோங்கா
ஓக்கே ஓக்கே ஆ ஆ ஃபஸ்ட்டே போட்ருவீங்க தேங்கா
ஃபஸ்ட்டு ஆமா ஆமா ஆமா ஃபர்ஸ்டே நாங்க மிக்ஸ் பண்ணி வெச்சுக்குவோ அதுக்கப்றோ இத அது இது சும்மா கூட நாங்க இப்போ சேத்துக்கலா இல்லனா நீங்க எண்ணெய்ல நல்லா வதக்கனதுக்கப்றோ கூட நம்ப இத அடு பண்ணிக்கிலா எலைய
ஓ ஓ ஓ
அப்டி போட்டு ஆ கடைசில தாளிச்சி ஊத் த்திற்றது கடுகு இந்த பூண்டுருக்கு இல்லியாக்கா பூண்டு கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா எடுத்துக்குவோ நறைய எடுத்து அது நல்லா தட்டி கொஞ்ச அ ஒடச்சதுக்கப்றோ எண்ணெய்ல போட்டு அதையு சூடு பண்ணி அப்டியே அதுல மிக்ஸ் பண்ணிருவோ க்கா வயித்துக்கெல்லா ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்க
ஆமா கீர ஃபைபர்ல
ஆமா ஆமா கொழந்தைங்களுக்கெல்லா குடுக் குறதுக்கு ரொம்ப நல்லதுன்சொல்றாங்க்கா ஆனா இந்த கொழந்தைங்க வெச்சா என்ன பண்றது அந்த எலையெல்லா தூக்கி தூக்கி போட்றாங்க்கா
ஆமா சாப்புறதே இல்ல
ஹ அந்த அந்த எல பாத்தாலே எனக்கு இந்த கொழம்பு புடிக்கல அப்டின்றுவாங்க பின்ன நா அ தனால நா வெக்கிறதே இல்ல சாப்புடவே மாட்டேங்குறாங்க
ஸ் சரிதா
அங்க உங்க பசங்க உங்க பசங்க சாப்ட்டுக்குவாங்ளா
அவுங்களு அப்டிதா கீரன்னா அப்டியே கீர கெடையல் சாப்டுவாங்க கீர கடையிலு நம்ம மொளக்கீர அரக்கீர இருக்குல்ல அது வந்து கிள்ளி போட்டு ஆ குக்கர்லியோ பாத்தர்துலியோ கீர து போட்டுட்டு அதுல பு ஒரு பூண்டு ரெண்டு பல்லு பூண்டு உரிச்சு அதுல போட்டு பச்ச மொளகா அ அதையு போட் டு நல்லா வேக வெச்சுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தணு எபின்னா தண்ணி தெளிச்சுக்கணு ஏனா அதுலயே தண்ணி விடுல்ல
ஆமா ஆமா ஆமா
எடுத்துட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறோ ஆ லாஸ்ட்ல அந்த தண்ணிய கொஞ்சோ தனியா எடுத்துட்டு அந்த கீரய மட்டு மத்து வச்சு கடஞ்சிட்டு
ஓ ஓ
சில பேரு வெங்காய போடுவாங்க எனக்கு அந்த வெங்காய டேஸ்ட் புடிக்காது சில பேர் தாளிப்பாங்க நாங்க தாளிக்கவே மாட்ட அப்டியே வச்சு குடுத்துருவே
தாளிக்க அக்கா தாளிக்காம நல்லா இருக்குமா அது ஒரு அது வேற விதமா இருக்குல்லக்கா
ஆ நல்லா இருக்கு சாதத்துக்கு போட்ட அது தாளிக்கலனா ஒன்னு தெரியாது ஒண்ணு பெருசா தெரியாது அது தாளிச்சா கொஞ்சோ டேஸ்ட் கொஞ்சோ கூட இருக்க மாரி இருக்கு
ஓ ஓக்கே ஓக்கே ஓக்
இல்ல பசங்களுக்கு சாதத்துல போட்டு பெசஞ்சி சாப்ட்டுக்கலா அப்டி இல்லன்னா நம்ப வ த்த கொழம்பு கார கொழம்புல்லா வச்சோம்னா அதுக்கு சைட் டிஷ்ஷா இத சாப்ட்டுக்கலா
ஓ ஓக்கே ஓக்கே ஓகேக்கா ஆ அத கேக்கும் போது சிம்பிள் வேலயாதா இருக்கு பரவாயில்ல செஞ்சா என்ன இந்த பசங்க சாப் ட்டாங்கன்னா ஹாப்பிதான்கா இல்ல நம்மளே வச்சு நம்மளே சாப்புணு ஆ என்னோட ஃப்ரெண்டு ஆ அ இல்ல இல்ல எனக்கு கி இந்த கீ கீர வகைகள்லா எனக்கு ரொம்ப புடிக்கு ககா கொழம்பு வச்சு சாப்புடறதுக்குல்லா நல்லா இருக்கு ஒடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லயா அதனால எனக்கு ரொம்ப இஷ்டோ என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த மாங்கா சாதம் பண்ணியிருக்காங்கக்கா நா ஃபஸ்ட் டைம் நானு மாங்கா சாத கேள்வி பட்றே நா எனக்கு அப்டி ரைட்டு இருக்குறதே எனக்கு தெரியாது
எனக்குமே இப்பதா தெரியுது
ஆ ஆமாக்கா நா சும் நா சும்மா ஆ நாக் நா கேக்காம இருப்பனா நா அவுங்கள்ட்ட கேட்டு வச்சுட்டே என்ன இதோட ரெசிபின்னு சொல்லி குடுங்க அப்டின்னு கேட்டு வச்சுட்ட நா அவுங்கள்ட்டே சொன்னே இது ஃபஸ்ட் டைம் நா கேக்குற மாங்கா சாதம் பண்ணுவாங்கங்கறதே எனக்கு தெரியாது அப்டின்னு சொன்ன போது ஈஸி தான்ட்டு ரெசிப் குடுத்தாங்க்கா இந்த பச்ச மாங்கா இருக்குல்ல அத் அதோட அதோட தோல் எல்லா நல்லா கலஞ்சதுக்கு அப்புறோ இந்த கிரீ ட்டர் வச்சு நம்ம நல்லா அத இப்படியே ஆ சீவி எடுத்துறதாம்மா அப்ப இந்த நைஸ் ஆ நைஸு நைஸா விழுகுல
ஆமா
ஆ அப் அத நம்ம எண்ணெயில போட்டு கடுகு தாளிச்சு வெங்காயோ ஆ இந்த தூளுகா லைட்டா பேருக்கு கொஞ்சோ ஃபிளேவர் மாதிரி போட்டா போதும் அப்டின்னு சொன்னாங்க அது போட்டதுக்கு அப்புறோ இந்த மேங்காவுயு ஆட் பண்ணி நல்லா வதக்கறதாமாக்கா நீங்க நல்லா வதக்கனதுக்கு அப்புறோ இந்த ரைஸ் இருக்குல்ல
ஆமா
அதுல நீங்க அதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும் சூப்பரா இருக்கு அது ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க ஆ சால்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சால்ட்டு போட்டு நல்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா போது அப் அப்டிங்கறாங்க்கா கொழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்புட்றாங்களா அவுங்க கொழந்தைங்க ரெண்டு நாளுக்கு ஒருக்க இவங்க இந்த மாங்கா சாத பண்ணிருவாங்களா
என்னடா இது புதுசா இருக்கு ஆனா நல்ல சிம்பிளான ரெசிப்பியா இருக்கு
சிம்பிளான ரெசிப்பி தா அப்ப நா கேட்ட ஏன்கா இந்த பச்ச மாங்கா நீங்க போட்றீங்க பச்ச மாங்கா போட்டா புளிப் ப்பா இருக்குல்ல அந்த புளிப்புக்கு அந்த கொழந்தைங்க சாப்டுவாங்களா அப்டின்னு கேட்டே அதுக்கு அவுங்க சொல்றாங்க நீங்க எண்ணெயில நல்லா வதக்கும் போது அதோட புளிப்பு எறங்கிருமாமா புளிப்பு தெரியாதுமா அந்த ரைஸும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சுத்தமா புளிப்பு தெரியாது வச்சு பாருங்க அப்டின்னு சொன்னாங்க
ஓ நீங்க ட்ரை பண்ணீங்களா
இல்லையே எனக்கு நேத்திக்கு தா சொன்னாங்க அவுங்க இந்த ரெசிப்பியே நேத்துதா சொன்னாங்க நா இந்த மாங்கா வாங்கிட்டு வர சொல்லி இருக்கேன்க்கா ஹஸ்பண்ட்ட வாங்கிட்டு வந்ததுக் கப்பற நா ஒன்னு ட்ரை பண்ணுன்னு தா இருக்கே
சேரி சேரி நானு ட்ரை பண்ற ஏன்னா
ட்ரை பண்ணுங்க எனக்கு புதுசா இருந்துச்சு இந்த டிஷ்ஷு கேட்ட போது ஒடனே ரெசிபி சொல்லுங்கனுல்லா மறந்து போக் கூடாதுனு எழுதி வச் சுருக்கே என்னென்ன என்னென்ன எப் ப ஆட் பண்ணுன்னு அவுங்க சொன்ன மாதிரியே எழுதி வச்சுருக்கே நாளைக்கு அதுதா வக்கப் போறே பசங்களுக்கு
சேரி சேரி சூப்பர் சூப்பர் இல்ல நானுமே செஞ்சு பாக்குறே எனக்குமே இது வித்தியாசமா இருக்கு புதுசா இருக்
புதுசா இருக்கு ஆமாக்கா மாங்கா சாதமாமா பேரு அவ அப்டி வச்சுருக் காங்க அதுக்கு அவுங்க சொன்னாங்க ஆமா அவுங்க கொழந்தைங்க ஸ்கூலுக்கு போம் போது விரும்பி கேக்குறாங்களாமா அம்மா மாங்கா சாத வச்சு குடுங்கம்மா அப்டின்னு விரும்பி சா கேட்டு வாங்கி சாப்புடுறாங்க அப்டின்னு சொன்னாங்களா எனக்கு ஒரே இது சேரி நம்மளு இப்ப நம்ம கொழந்தைக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போமே அப்டின்னு நா எல்லா எழுதி ரெடியா வச்சுருக்கே நாளைக் கி அதுதான்கா சமைக்க போறே
ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பா சொல்றீங்க ஃபோன் பண்றீங்க
கண்டிப்பா கண்டிப்பா அக்கா நீங்களு ட்ரை பண்ணுங்க்கா நமக்கு ஸ்கூல் குடுத்து விடுறதுக்கு நல்ல புதிய ஒரு டிஷ்ஷு கெடச் சிருக்கு
ஆமா ஆமா தெனமும் என்ன தெனந்தென ஆமா தெனமு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறது தான் பெரிய வேலயா இருக்கு
ஆமா இப்ப பாருங்க ஒரு புதிய டிஷ்ஷே நமக்கு கடைச்சிருக்கு இனி இ ந்த ஒண்ணு அடு பண்ணிக்கணு அதுல
ஆமா கரெக்ட்டு தா நானே ஷெடியூலே போடறு நெனப்பே ஆனா அது ஒர்க் அவுட் ஆக மாட்டுது முன்னாடியெல்லா பசங்க பீட்ரூட் சாதோ கேரட் சாதோ இப்ப சுத்தோ
இப்ப எதுவுமே சாப்புட மாட்டேங்கறாங்க ஆ எத வச்சு குடுத்தா இது எனக்கு புடிக்கல இது நல்லா இல்ல இத ஏ போட்டீங்க இது அவுங்க சொல்ற ஐட்டம்ஸ் எல்லாம் போடாம எப் புடி நம்ம சமைக்கறதுக்கா
வெள்ள சாதம் தா போண்ணு
ஆ வெறு சா ஆ ஆ அது போது சொல்றாங்க வெறு ரைஸ் ஸு ஒரு பப்படம் குடுங்கமா அது போதுங்கறாங்கள
ஆட கடவுளே எல்லா அப்புடிதா இருக்காங்க அப்போ
எல்லா வீட்லயு இதே தாங்கா சாப்புட வெக்கிறது ரொம்ப பெரிய விஷியமா இருக்குதுங்க
கஸ்டமா கரெக்ட்டு தா நீங்க மீன் கொழம்பு செய்வீங்களா தெரியுமா
மீன் கொழம்பாக்கா
ம்
மீன் அ மீன் குழம்பு நாங்க வெப் போ பெரிய வெரைட்டி இல்லக்கா வ சிம்புளான இது தா ஆனா ஏ ஹஸ் பண்டுக்கு நா வக்கிற மீன் குழம்ப ரொம்ப புடிக்குனு சொல்லுவாரு அதுனால அடிக்கடி நா வ ச்சு குடுப்ப அது வந்து எ ப்டின்னா இந்தத எந்த மீனுக்காக இருந்தாலுமே நா ஒ ரே மாரி தா வெப்பே வெரைட்டி எது இல்லக்கா நல்ல தேங்கா இருக்குது இல்லக்கா தேங்கா இந்த ஆ வ சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகோ இதெல்லா நல்ல எண்ணெய்ல சேத் து நல்லா சூடா ரெட்டு் ஆகுற வரைக்கூ நல்லா அ வக்கறதுக்கா அதுலயே தூள் எல்லா ஆட் பண்ணிருவ முளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லா ஆட் பண்ணி அ நல்லா அவ் ரெட்டிஷ் கலர் ஆகு இல்லயா அந்த மாதிரி ஆனதுக்கப்பறோ அத அரச் சறது மிக்சில போட்டு நல்லா அரச்செடுத்து அதுல கொஞ்சோ புளித்தண்ணி சேத் தி நம்ம கரச்சு வெப்போமில்லக்கா கொழம்புக்காக நம்ம ஊத்தி வெப்பல்லியா ஆ அது வச்சதுக்கப்றோ மீன் அட் பண்ணிருவ அது லைட்டா ஒண்ணு கொதி க்கிற மாதிரி ஆகும்போது என்ன பண்ணுவனா இந்த தேங்கா பால் இருக்குல்லக்கா
ஆ
ஆ அந்த தேங்கா பால் ஒரு அர அர டம்ப்ளர் போது அது சும்மா ஒரு ஃப்ளேவர் காக அது ஊத்தி விட்டுட்டு அ தேங்கா எண்ண இருக்கு இல்லீங்ளா பச்ச தேங்கா எண் ண அது நாங்க ஊத்திருவோ மேலாக
ஓக்கே ஓக்கே அப்ப தாளிக்கியது
இ நாங்க தாளிக்க மாட்டோங்க்கா
ஓக்கே ஓக் ஆ அதுதா கேக்கு எப்ன்னு
தாளிக்க மாட்டோ தாளிக்கறதுக்கு பதிலா தா‌ அந்த தேங்கா ப எண்ணெய ஃப்ளேவரா மேல அப்டி அவ் தூவி விட்டுரு ங்க அவ்ளோதா அது நல்லா கொதிச்சதுக்கப்றோ எறக்கி வச்சிரு
ஆ ஆ ட்ரை பண்ணி பாக்குறே நா இன்னூ அந்தமேரி செஞ்சதில்ல ட்ரை பண்ணி ஆ
பாருங்க இது எங்க ஊரு ஸ்பெஷலு இந்த மாரி ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க ஓக்கோங் ளாக்கா
ஓ கே ஓக்கே
ஓ ஓகேங்ளா ஓகேக்கா ட்ரை பண்ணிட்டு எப்டின்‌ ரிசல்ட் சொல்லுங்க
ஆ சேரிம்மா
சேரிக்கா சேரி வெச்சிர்டுமா ஓ கே ஓகேக்கா பாய்
ஆம்மா மணி பன்னெண்டு நிமிஷோ